ஹலோ கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ ஏ ப்ரோ பிஸின் வந்ச்சி
தெர்லியே ப்ரோ எனக்கு வரவே இல்ல காலு வர்ல நா நீங்க சொன்னமேரி ஆப்புக்குள்ளேயே தா இருக்கே நானு இப்பதா நீ டக்குன்னு வந்துருச்சி
ம் ம் ம்
ம் சொல்லுங்க ப்ரோ
இது நெட்டு காலியாயிச்சி ப்ரோ அதா ரீச்சார்ஜ் பண்ண
செர் செரி
ம்
முப் படிக் எவ்ளோ ரிச் நெட்டு போட்டுக்கீங்க ஒரு நாளைக்கி
நா ஒன் ஜி பி தா ப்ரோ போட்ருக்கே
அது பத்துமா பத்தாதுல
பத்தாதுதா
ஆமா யூடிப் போனாலே கிட்டதட்ட ஆற்நூறு ஏழ்நூறு அப்டி ஆய்டு இன்ஸ்டாகிராம்லா போனீங்கன்னா மோத்த மு முடிச்சிரு
அதேதா ஏ நா ஒன் டே இது போட்ருவே எக்ஸ்ட்ரா அது நா அது தெரியாம் பண்ட ப்ரோ நானு அது
செரி அது அது நீங்க அதுக்கு என்ன என்ன சிம் யூஸ் பண்ணிங்க ஜியோவோ எல்லா என்னது இப்போ நார்மலா ரீச்சார்ஜ் எவ்ளோ ஆகுது மந்த்லி
மந்ச்லி த்ரீ ஹண்ரட்
அதுக்கு ஒன்ற ஜிபி போட்டுக்கலமே ப்ரன ஒன்ர ஜிபி த்ரீ ஹண்ரட் தான இது ஆமா ஒன்ற ஜிபி
ஒண்ட்ர ஜிபி த்ரீ ஹண்ட்ரட் சாரி ப்ரோ ஒண்ட்ர ஜிபி ப்ரோ சாரி சாரி
ஓகே அதுக்கு இன்னு நாப்பது ரூபா எக்ஸ்ட்ரா போட்டா டூ ஜிபி வந்துரு அதுக்கு நீங்க நார்மலா யூஸ் பண்ற மாரி யூஸ் பண்ணிக்லா
ம் முடிய போது ரீசார்ஜ் வேற அப்புற போட்டுக்க வேண்டிதா முண்ணூத்தி ஐம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணிணா ரெண்டு ஜிபி வரு
இப்ப டெய்லியு வந்து இப்ப நெட்டு அ பத்துல ஆ மீந்துர்தா
இல்ல ப்ரோ எப்பயாச்சு நா கேலி பண்ருவே எப்பயாச்சு தா ஒன் டே ரிசார்ஜ் போடுவே இன்னக்கி வந்து இன்னக்கி வந்து நா சீ இன்னைக்கு வந்து நா சீக்கிரமா தூங்கி எந்திருக்க ப்ரோ
செரி செரி
சீக்கிரமா தூங்கி எந்திருச்சு யூடியூப்ல போயிட்டு மூவி வச்சே அந்த மூவிய பாத்து காலி பண்ட்ட பாத்து முடியலமோ அந்த ஓல்டு வர்ஷன் மூவிலா இருக்குல
ஆமா
ம் அத பாத்துட்டு இருப்ப நல்லா இருக்கு
ஸ்கார்ட்டூன்ல என்னென்ன பாப்பீங்க இப்ப டிவில இது வரைக்கு இப்ப நீ காலேஜ் படிக்கிறீங்க பட் ஆனா இருக்கு சின்ன வயசுல இருந்து கார்ட்டூன்னா என்னன்ன பாப்பீங்க மோஸ்ட்லி டிவில சோட்டாபீம் இந்த சிந் சிந்து பாத் அற்புத தீபம் பாத்திருக்கீங்களா
அதுமாரில்லா பாத்துருக்க மாட்ட ப்ரோ
சிட்டி சென்னைல இது ஆறு மணிக்கு வரு செம்மையா இருக்கு
ம் ஆனா அதெல்லா பாக்கல சுட்டி டிவில பொறுத்தவர ஜாக்கி சேன் ஃபேமஸ்ஸு
ஆ ஜாகிச்சேன் செரி
அதுக்கப்புறோ அந்த அ டாமன்ஞ்சேரி அதுக்கப்புற ஒன்னொன்னா சுட்டி டிவில ஃபேமஸ்னா பெண்டன் பாப்பே
ஓகே
சுட்டி டிவில வேற என்ன ஃபேமஸ்னா இந்த மார்னிங் அலாற மாரி வருல சுட்டி பைய எந்துர்கோ சுட்டி பையா விடிஞ்சிருச்சு சுட்டி
பாத்ரூம் போயிட்டு அது அது ஆடு அது சமையா இருக்கு. ஆமா
ஆமா சூப்பரா இருக்கு அது நா சின்ன வயசுல ஏன் இப்ப பாத்து ரசிச்
ஆமா நாளு ஆமா அத பல்வல கிட்டு போயிட்டு எல்லா வந்து ரெடி ஆயி அது
ஆம்மா அப்புற சூரியன் வெளிய வரு
எம்மா ஸ்டார்டிங்ல டோரா பூஜ்ஜிலா பாத்துருப்பீங்ளா அதெல்லா பாத்தீங்ள டோரா பூஜ்ஜி
ஆமாமா அதுல அதெல்லா யார் யாரு ப்ரோ பாக்காம இருப்பா நீங்ளே சொல்லுங்க
அத அதெல்லா பாத்துட்டுதா சர்வே ஆயி வந்திருப்போ
ஆமா இந்த வயசுலே அததா அததா
ஸ்கூப் வீடியோ பாப்பீங்ளா ஸ்கூப் வீடியோ பாத்துருக்கீங்ளா
ஸ்கூப் வீடிய
ஸ்கூபீடு ஸ்கூபீடு ஒரு நாய் ஒரு இது ஒர்த இது இருக்குல்ல கேள்வி ஆ பை பைய அப்ப அது அட்வெஞ்சர ஆனிமி அ ஒரு கார்ட்டூனு கார்ட்டூனு சிஎன்ல தா போடுவாங்க கார்ட்டூன்ல பாத்திருப்பீங்க உங்களுக்கு கரெட்டா பேர் தெர்லயே என்னமோ இந்த ட்ராகன் பூஷ்டர் பாப்பீங்களா ட்ராகன் பூஸ்டர் பாத்திருப்பேக்
அது நா இப்ப கூட யூடியூப்ல கூட பாப்பே ப்ரோ நானு
அ ஆஹ சேர் சரி
நல்லா இருக்கு ஜெகன் டிராகன் பூஸ்டர்லா
இந்த இமெயில் பாத்துருக்கீங்கல இமெயில்லாம எல்லாபி எல்லாருமே பாத்துருப்போ
ஆமா ஆமா இமென் அ இமென்னா
அதா தமிழ் தமிழ்ல வருல தமிழ் இமெயில் இமெயில்னா அது பேரு என்ன பேர் அது
இ மேன்
அதா ஒ ஒரு புலி ஒண்ணு இருக்கு அந்த இது
ஜங்கில் புக்கா
ஜங்கில் புக் இல்ல எய்மென் தா ஏறுதுன சொல்ற மேன்
இ மேன்
ம் இமெயின் த மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ்
ம்
பாத்துருப்பீங்க இமே இ மேன் ன எச் யி எச்யி எச்யி யிமன் அதே கா இதுல தா சுட்டி சேனல் தா
போ ஹீமன் ஆ இத பாத்திரு ப்ரோ பாத்க்றே பாத்க்றே பாத்துற
அதுதா அதா சொல்ற அது அப்போ இந்த சுட்டி சேன் எது கார்டூன் நெட்வர்க்ல தா சண்டே சாட்டர்டே ஸ்பெஷல்ஸ்ன்னு ஒண்ணு போடுவாங் ஒரு ஒரு சீசனு த கிருஷ்ணா ரோல் நம்பர் டூ த ரோல் நம்பர் டொண்டிவொன்னு ஒன்னு போடுவாங்க
அப்பற ஜங்கிள் புக்கு அது கூட போடுவாங் ப்ரோ த ஜங்கிள் புக்
அது தெர்ல எனக்கு டே டே டேஞ்சர்ஸ் ஸ்கூலு பாத்துருக்கீங்ளா சுட்டி சேனல்ல எட்டு மணிக்கு நைட்டு போடுவாங்க
ஆ நைட்டுலா நைட் எட்டு மணி தா தூங்கினுயிருப்பே ப்ரோ நானு
எட்டு மணிக்கிலா துங்கிடுவிங்ளா
ஆமா நைட்டு எட்டு மணிக்லா தூங்கிடுவே ஆறு மணிக்கு ஏந்துப்பே அப்பலா நல்லா தூங்குவே இப்பலா எங்க தூங்கறே இப்போ தூங்கர்த்துக்கே டைம் ஆயிது
அ டேஞ்சர் ஸ்கூல்லுன்னு ஒரு இது இருக்கு அது அப்போ அது ஒரு பேய் கோஸ்ட்டு அது இல்லாம அப்போ இது பாத்திருப்பீங்களா மிஸ்டர் பீம்
ம் மிஸ்டர் பீம்
ஆ ஆமா ஆமா அதெல்லா அப்பையே பாப்பலரு இப்பயு அது பாப்புலரு
அப்பியே அது ய்யோ சூப்பரு செம்ம ஆனா அவரு
ஆமா அதுபா அதுவு வரும்ப்ப அப்பா பாப்பாய் பாத்திருக்கீங்ளா
பாப்காயா
பாப்காய் இல்ல பாப்பாய் அதா அந்த ஒரு ஸ்பினெச் மாரி ஒரு ஜூஸ் இருக்கு அத குடிச்ட்டு நல்லா ஆள் பளுக்காயி அதெல்லா வரு வரு வரு பப்பாய் போட்டு பாருங்க வரு பாத்திருப்பீங்க பேர் கரெக்டா தா சொல்றது உங்ளுக்கு புரியலையோ என்னமோ பாப்பாய் பி வோ ம் பாப்பாயி கார்டூன் ஆ அதெல்லா பயங்கரமா இருக்கு அந்த ஷோ எல்லா
ம் சூப்பரா இருக்கு இது கூட இது ப்ரோ இது எல்லாருமே இப்போகுட பாப்பாங்க ப்ரோ இதெல்லா
அ அ அதோ சொல்றே இதெல்லா பாப்புலர் நா நாங்கவே அப்பவே பாப்புலர் பாத்துட்டு இருந்தோ ஜாக்கி சேன்ல்லா வந்து அந்த அதெல்லா ரெகுலரா பாப்போ கால்ல வந்து நம்ம ஸ்கூல் கெளம்புறப்பதா ஜாக்கி ஜான் வந்து எட்டுமணி கரெக்டா போடுவானு நெனைக்கிறே ஏழு எ எட்டு மணிக்கு கரெக்டா ரெ ரெடி ஆய்ட்டு நம்ம டிரெஸ் எல்லா போட்டு அப்ப அப்டியே உக்காந்து பாத்துட்டு இருப்போ சாப்பாடு அம்மா போட்டு தட்ல போட்டு வரவரைக்கு உகாந்தது பாத்துட்டுருப்போ கரெக்டா ஒன்பது மணிக்கு முடிஞ்சிடு நாங்க போறப்போ க்ளாசுக்கு ஒன்பது மணி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி க்ளாசு
ம் ஆமா அதெலா சூப்பரா இருக்கு ப்ரோ இப்பலா அந்த மாரி கூட இல்ல என்னா பண்ணுறதுனே தெரில ஹலோ ஹலோ ப்ரோ கேக்குதா ஹலோ ஹலோ இப்போ கேக்குதா ஹலோ